தோழி வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி நா நல்லா இருக்கன் தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி தோழி
ம் சொல்லுங்க தோழி
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா தோழி
எனக்கு
ம் கேக்குது தோழி நீங்க நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கலா நீங்க பேசறது எனக்கு கிளியராவே கேக்குது தோழி நீங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலா
அப்டிங்ளா ஆ சேர் சே
ம் ஆமா சரி தோழி ம் ம் சரி தோழி இப்ப இல்ல தோழி இனிமேதா டீ போடணுந் தோழி பாப்பா இனிமேதா ஸ் ஸ்கூலுட்டு வரு இனிமே தா டீ போடணு தோழி ஆமா தோழி ஆ தோழி இப்ப அ நீங்க ஒங்ளுக்கு தெரிஞ்ச வெரைட்டியான சமையல் பத்தி எனக்கு கொஞ்ச சொல்லிக் குடுக்குறீங்களா
ம் நீங்க எக்லாலிப்பப் பண்ணிர்கிங்ளா
எக் லாலிபப்பா ஆ நா பண்ணதில்ல தோழி சொல்லுங்க தோழி
பண்ணதில்லைங்ளா பசங்களுக்கு இதெல்லா செஞ்சி குடுங்க நல்லா இருக்கு எக் லாலிபப்புக்கு எக்க வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணு வேக வச்சுக்கணு வேக வச்சி அத தோலளா உரிச்சிட்டு அந்த முழு எக்க அப்டியே வந்து சி துருவிகிணு
சரி தோழி
துருவி ஒரு இதுல த நம்ம மாங்கா துருவோல அதுல துருவிட்டு அதுக்கப்றோ என்ன பண்ணோ அதுலே வந்து கள்ள மாவு அப்றோ கொஞ்ச அரிசி மாவு அதெல்லா கலக்லா அப்றோ வெங்காயோ பச்ச மொளகா அப்றோ நம்ளுக்கு ரெட் சில்லி கொஞ்சோ அந்த மார்லா கொஞ்ச கலந்துக்லா அதுல
சொல்லுங்க தோழி
இப்ப வந்து நல்லா பெசஞ்சி வெச்சிட்ணு அப்றோ இன்னொரு பவுல்ல வந்து மைத இது பிரெட்டு் பிரெட்டுல தூளு பிரெட்டு இருக்குங்ல்ல
ம்
அதோட தூள் அதோட தூள் ஆ அதோட தூள் வந்து இது பண்ணியாச்னா ஒரு இதுல வந்து முட்ட அப்றோ என்ன பண்ணு இந்த நம்ம எல்லா கலக்கி வச்சுகறோல பச்ச மொளகா கேர இதுல கேரட்லாமே போட்லா நீங்க பிரெட் ஆம்லெட்லே கூட இந்த நம்ம துருவி வச்ச பார் அதுல வெங்காய போட்றோல அதே கேரட் போட்டுக்லா வெங்காய போட்டுக்லா பச்ச மொளவா தேவனா போட்டுக்லா அப்டி ஒங்ளுக்கு பச்ச மொளகா வேணா ரெட் சில்லி போட்டுகுங்க ரெட் சில்லி கொஞ்சோ பெப்பர் கொஞ்சோ அதெல்லா போட்டுக்லா அதெல்லா போட்டு அரி சி மாவு கொஞ்சோ கள்ள மாவு எல்லா போட்டு பெசஞ்சி வச்சுகங்க அந்த நம்ம இந்த ப க பவுல்ல வச்சுகறோல பிரெட் தூளு இந்த பக்க வந்து பிரெட் முட்ட அப்றோ என்ன பண்ணு அந்த இதுவே ஒரண்ட பண்ணி ஆ முட்டைல போட்டு அந்த பிரெட் தூள போட்டு எடுத்து போணு அவ்ளதா
அப்டியா தோழி
எண்ணெ வந்து மிதமான பதத்துல இருக்குணு ஹய்லலா வெக்கூடாது அது வேகந்தே வந்து நி ம்
நா ஒரு அ சரி தோழி
ம்
தோழி நா ஒரு முற என்னா முட்ட பஜ்ஜி செய்றேன் சொல்லிட்டு தோழி முட்டைல வந்து ஓட்ட போட்டுட்டு தா முட்டைய போட்டு போடணுனு எனக்கு தெரியாம பஜ்ஜி மாவுல போட்டு எண்ணெய்ல போட்டு தெரிச்சிட்டு தோழி எ ஆமா தோழி எண்ணெ தெரிச்சி ட்டு எண்ணெ தெருச்சி மூஞ்சிலலா சின்ன சின்ன காயோ ஏ பொண்ணுக்கு ஒரு ரெண்டு எடத்துல காய இருந்துச்சி
ம் ம்
மா தோழி முட்ட தெரிச்சிட்டு அதன
முட்ட வந்து நீங்க இது பண்ணு அப்டி இல்லன்னா இது ப கட் பண்ணிக்கலா
ம் கட் பண்ணா தெரிக்காது அப்டியா கட் பண்ணா தெரிக்காது கடையில பாத்தீங்கன்னா முழுசாவே இருக்குலையா நா அத பாத்துட்டு ஆ ஆ சரி முருசாவே அப்டிதா ப போடுவாங்க போல இருக்குன் சொல்லிட்டு அப்டி முழுசா போட்டு எண்ணெய்ல போட்டு தெரிச்சுட்டு
ம்
சேரி தோழி நீங்க சொல்றத ந கண்டிப்பா செஞ்சு பாக்குற தொழி
அதே போல பச்ச பயிரு வட கூட செய்யலா
ஆ அது எப்டி செய்வீங்க தோழி
பச்ச பயிரு வந்து நீங்க எட்டு மண்நேர ஊற வச்சுக்கணு காலையில் ஊற வச் சிங்கன்னா ஈவினிங் ஒரு த த்ரீ ஓ கிளாக்குல்ல சரியாயிடு எட்டு மரர ஒரு ஆறு ஒரு மண் நேர்த்துக்கு மேல ஊர்னோன்னா அதுக்கப்பற என்ன பண்ணு ப ச்ச பயிரு அரைக்கும் போது அந்த பச்ச பயிர் மட்டு எத்து போட்டுட்டு அதுல வந்து இஞ்சி பூண்டு ஆ சோம்பு கொஞ்ச சீரகோ பச்ச மெளகா பச்ச மெளக நமக் வேணுனா காஞ்சமெளா இது எல்லா போட் டு நம்ம வடைக்கு எப்படி அறைக்கிறோமோ அந்த மா பதத்துல அரச்சிட்டு அதுக்கப்பறோ நம்ம வெங்காயோ பச் பச்ச மிளகா அப்புறோ கருத்தமணி கருவேப்பில அதெல்லா வச்சுக்கரோல்ல அதல்லா அதல போட்டு கலகிட்டு கொஞ்ச கடல மாவ் கலக்கிடணு அதுல கடல மாவு இருக்குங்கல்ல அது கொஞ்ச ஏன்னா அது உறண்ட நல்லா அப்பதா ஒர் சிப்பா நிக்கு அதெல்லா கலந்துட் போட்டு அது நீங்க வட பதத்துல போட்டு எண்ணெயில போட்டீங்கப்போட்டு எத்துக் பாத்தீங்கன்னா சூப்பரா இக்கு வட ஆமா எங்க சகோதரி அப்படித்தா இருக்கணுன் ம்
நா கள்ள பருப்பு வட தா செஞ்சு கொடுப்பே தோழி அடிக்கடி எ பச
அதா பசங்க வந்து பச்ச பயிர் சாப்பட மாட்டாங்க ஆனா இந்த மார் செஞ்சு கொடுங்க பார் சாப்டுவாங்க
நா வந்து என்ன பண்றதுன்னா முளைக்கட்டி கொடுத்துறது முளைக்கட்ன பயிர சாப்பட மாட்டாங்க தா ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு வாய் மட்டு வாயில திணிச்சு உட்ருவ தோழி
ம் நீங்க ஒரு நாளைக்கு இந்த மார் செஞ்சு கொடுங்க எங்க சகோதரி அப்போதா ரெண் நாளைக் முன்ன சொன்னோனே அவங்க செஞ்சு குத்தாங்க பசங்க அந்த பச்ச பயிரே சாப் மாட்டாங்க ஆனா அந்த வடைய சாப்புட்டாங்க
ஆமா வடன்னா சாப்புடுவாங்க பிரியம்மா எ பசங்கங்களு வடன்னா ம் அ சகோதரி பாத்தீங்கன்னா இப்ப ஆ உளுந்து வட செய்றாங்கல்ல தோழி அது கடையில பாத்தீங்கன்னா எப் எப்ப போய் நம் முன்னாடி எடுத்ததா இருக்கு எப்ப போய் நம்ம சாப்ட்டாலு அது ஒரு மொறு மொறுப்பா இருக்கு அதோட டேஸ்ட் டு ஒரு வாசமா இருக்கு தோழி ஆனா வீட்டுல செய்யும்போது மட்
இல்ல வீட்டுல கூட வரு அந்த டேஸ்ட்டு ஏன்னா அவங்க வந்து உருளக்கிழங்குக்குதுல்ல அது வேக வச்சு பெஸ்ஞ்சு போட்டுற்றாங்க அதல அரக்கத்துல அதே போல அரிசிமாவு அரிசி சி மாவுல அரிசிய கொஞ்சோ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நீங் போடுங் பாரு மொறு மொரூப் சூப்பரரா வரு
இப்ப நம்ம நூறு ஊ ளுந்துக்கு எவ்வளோ உருள எத்தன உருளக்கெழங்கு போடுவீங்க எவ்ளோ அரிசி போடுவீங்க தோழி
நூறு இல்ல நா சொல்றது ஓர் டம்ளர் எத்தீங்கன்னா இப்ப பெரிய டம்ளர் ஓ
செரி கால் கிலோ கால் கிலோ உளுந்துக்கு எவ்ளோ அரிசி போடுவீங்க எவ்ளோ உருள கிழங்கு போடுவீங்க
ரண்டேஸ் ன்னு அரிசி போடுங்க அப்டி உங்ககிட்ட அரிசில்ன்னா அரிசி அசிமாவோ அரிசி அசிமாவோட எனக்கு அந்த உளுந்தலேயே அரிசிய போடுங்க ரெண்டு ஸ்பூன் போடுங்க அரிசி ஆனா பச்ச அரிசி தான் போடன்னு பச்ச அரிசி போட்ட தான் மொறு மொறுப்பு வரும்
ஆ ஊற வச்சு போடணுமா ஊற வைக்காம அரிசி
நீங்க இது ஊரைக்கிறீங்களா உளுந்து அது கூட அதிலேயே சேர்த்து போட்டுருங்க ஒரு ஸ்பூனு
தோழி அதெல்லா நான் ட்ரை பண்ணி பாத்துருக்கேனே மைதா மாவு போட்டு செஞ்சு பாத்துருக்கே மை இது கடலமாவுனு சொல்றாங்க யூடூயூப் சேனல் சொல்றாங்க இல்லையா அதெல்லா கூட செஞ்சு பாத்துருக்க ஆனா அந்த வாச சுத்தமா அந்த மொறு மொறு எடுத்து போடுறப்ப
அரிசி போடா கண்டிப்பா வரும் பச்ச அரிசி போட்டா கண்டிப்பா வரும் நாங்க வீட்ல செய்யருமே மொறு மொறு பொந்து ஆமா வீட்டுல செய்யறோ மொறு மொறுப்பு வருது அந்த இதுவு வருது நல்லா
ஆ வேற என்ன கலப்பீங்க தோழி அதுல ஆ உளுந்து அரைக்கும் போது என்ன பக்குவத்துல அரைப்பீங்க தோழி
உளுந்து வந்து நைசா அரச்சிடுவோ இந்த இந்த அரிசியும் அதிலே நம்ம கலந்து நல்லா நைசா அரச்சிடுவே எல்லா
ஆ செரி தோழி
தண்ணி தெளிக்ககூடாது உளுந்துல தண்ணி இருக்க கூடாது அப்டியே தண்ணிய தக் கையில தொட்டு தொட்டு தா நீங்க அத நல்லா இது பண்ணி பண்ணி அரைக்கனும்
தண்ணி இல்லாமே சுத்தமா தண்ணி இருக்க கூடாது நல்ல வடிகட்டிட்டு அரைக்கணும் உளுந்த‌ வெள்ள உளுந்தா தோழி கருப்பு உளுந்தா
நல்ல வெள்ள உளுந்துதா போடுவோம் நாங்க
ஆ ஆ ஆமா கருப்பு உளுந்து கழுவுறது கொஞ்சோ கஷ்டம் வேற நாங்க கூட வெள்ள உளுந்தா ஆ பயன்படுத்துவேன் இருந்தாலுமே அந்த டேஸ் ட்டு வந்து எனக்குமே புடிக்க மாட்டேங்குது அந்த வட நா செய்யறது எனக்குமே புடிக்க மாட்டேங்குது எடுத்து வை க்கும் போது ஆமா தோழி வந்து அதிக நேரம் ஓடக்கூடாதா கிரைண்டர்ல
நாங்க கிரைண்டர்ல போடுறதில்ல மிக்சியில தா போடுறோம் ம் அதிக நேரோ ஓடலாமே நாங்க நைசா தா போடுறோ நா மிக்சியில தா போடுறோ எல்லா வடைக்கும்
ஆ அது எப்டி தோழி அது மிக்சில அரைக்கும் போது கடாமுடான்ல சத்தம் கேட்கும் தண்ணியில்லாம
இல்ல அதா தண்ணில்லா போட்டா சத் தங் கேக்கும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடணும் அப்டியே ஒரே இதுவ சுத்தக்கூடாது
ஆ
ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடணும் இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி திருப்பி போடுவோம் அப்பதான் அது கொஞ்சோ கொஞ்சோ இதுவாகி அப்புறோ தண்ணி கொஞ்சோ லைட் தண்ணிவுடு கூடாது தண்ணி கையில் தொட்டு இப்டி இது பண்ணுவோ அது நல்லா ஒரு சைடா பண்ணிட்டு அப்ப திரியாப்போ லைட்டா அடிச்சீங்கன்னா அதுலயே தண்ணி வரும் ஆனா நீங்க தொடர்த்துலே தண்ணி ஊத் த்துணு அதே வா ஆம்மா நாங்க தண்ணியே சுத்தமா ஊத்த மாட்டோம் அவ்வளவா
அப்டியா தோழி நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன் தோழி காலையில நம்ம முயற்சி பண்ணி எ பசங்களுக்கு உளுந்து வட ரொம்ப புடிக்கும் கடையில வாங்கி கொடுத்த நல்லாவே சாப்பிடுவாங்க ஆ எனக்குமே வீட்டு ல செய்யறேன் நா செய்ற வடை எனக்கு புடிக்க மாட்டேங்குது செய்யிறப்ப வந்து எடுத்து போடுறப்ப இருக்கு ஆ கொஞ்ச நேரம்த்தில அப்டியே நமுத்து போன மாரி ஆகிடுது அந்த வடை நமுத்து போன மாரினா அந்த மொறுமொறுப்பு இருக்க மாட்டேங்குது அந்த வாசோ டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது ஆ மிக்சில வந்து தண்ணி இல்லாம போட்டு அரச்சு
மேர் மேர்க்கும் ரொம்ப நல்லாருக்காது
ஆ இல்ல கடையில பாத்தீங்கன்னா நம்ம எப்ப பேய் சாப்ட்டாலும் மொறு மொறுனு
அது வந்து சூடா அப்பதா போடுறாங்க ஆரிட்டது வாங்கி சாப்ட்டு பாருங்க
இல்ல தோழி நா நா பதினோரு மணிக்கி போய்‌ ஒரு நாள் கால சாப்பாடு சாப்ட்டே அப்பயுமே வட நல்லா ஆறி இருக்கு வட மொறு மொறுப்பா இருக்கு சுவையா இருக்கு
ம் அதா அரிசிமாவு கலக்குவாங்க அவுங்க அரிசி கலக்குவாங்கோ இல்லன்னா அரிசிமாவ் கலக்குவாங்க இத்தா ஒண்ணு
ம் அரிசி மாவு மைதா மாவு கடல மாவு இதமே இல்லாம இந்த யூடியூப் சேனல்ல பாத்து நா ம் நா செய்து பாத்துட்டே தோழி ம் உருளக்கெழங்கு நீங்க சேப்பீங்களா ஆ உருளக்கெழங்கு நீங்க எந்த பக்குவத்துல சேப்பீங்க தோழி அரை ச்சிட்டு இருக்கம்போதே சேப்பீங்களா ம்
உருளக்கெழங்கு வந்து வேக வச்சுட்டு எடுத்து வச்சிருவோ அப்றோ அந்த அரைக்கிறோல்ல அதுலயே போட்டு அச்சுடுவோ அப்றோ அதுவும் அது க மிக்சியிலேயே போட்டு அச்சுடுவோ
ஆ அது வந்து ஆ உளுந்து போடும் போது ஆரம்பத்துலயே அந்த உருளக்கெழங்க போட்டு
ம் உருளக்கெழங்க அது வெந்து வெந்துட்டுக்குதுல்ல நல்லா அப்டியே மசிச்சு போட்ருவோ அதுல அரைக்கும் போதே
ஆ அத அரைக்கும் போதுனா நீங்க உளுந்து போடு வீங்க இல்லையா மிக்சில அப்பயே உருளக்கெழங்க போட்ருவீங்களா
ஆ அப்பயம் போட்லா அப்பியம் போட்டா அது உளுத்தம் பருப்பு நம்ம தண்ணி தேவல்லல்ல உளுந்துக்கு தண்ணி தேவலல்ல அதில வர தண்ணியே சரியாப்படும்
அப்டியா தோழி சரி தோழி நா முயற்சி பண்ணி பாக்குறே தோழி ஆமா நா இப்ப கல் அ கல்ல பருப்பு வட வந்து அடிக்கடி செஞ்சு குடுப்பன் நா அது நல்லாருக்கும் அது எனக்குமே டேஸ்ட்டு பிடிக்கும் கல்ல பருப்பு வட நா அடிக்கடி செஞ்சு குடுப்பன் இந்த உ உளுந்து வடதா எனக்கு ஒத்துவர மாட்டேங்குது தோழி சேரி தோழி நா கிரைண்ட்ருல நீங்க அரைக்க மாட்டீங்கில்லியா
நாங்க கிரைண்ட்ரு மிக்சி மட்தா நாங்க கொஞ்ச பேர் ரெண்டு பேர்தாக்குறோ ஆனால மிக் க்சி மட்டும் யூஸ் பண்ணுவோ இல்ல எங்க எல்லாருமே மிக்சி தா மோஸ்ட்லி யாரும் கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டோ
ஓகே நன்றி தோழி நம்ப மீண்டும் ஒரு அழைப்புல ஆ நன்றி தோழி நம்ம மீண்டும் ஒரு அழைப்புல சந்தி க்கலாந்தோழி தொடரலாம் ம் நன்றி தோழி
ம்